சேரி கேக்
ஆ கேக்குதா எதனா சவுண்ட் கேக்குதா பின்னாடி
சவுண்டா ஏதோ மெலோடியா இருக்குது
ஒம்பது மாசோ கேக்குதா இப்போ
ம் கேக்குது
ஆ என்ன பண்றீங்க
நா வந்து ஒக்காந்ட்டு இருக்குறே படிக்கட்ல
ம் இது எங்க வீட்டு எதிர்ல இருக்க பார்க் சொல்லியிருந்தேல்ல உங்க கிட்ட
ஆமா வீடு பக்கத்துல
ஆ அந்த பார்க்கு என்ன பண்ணாங்க இப்போ ஃபுல்லா க்ளீன் பண்ணி இருக்காங்க நா சொன்னேல்ல உங்ககிட்ட ஆல்ரெடி
ஆமா
ஃபுல்லா க்ளீன் பண்ணிட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்ப மொதல்லல்லா எப் எப்பவுமே தெறந்து கெடக்கு அங்க யாருமே இருக்க மாட்டாங்க அவ்ளோ குப்பையா இருக்கு
ஆமா ஆமா பாத்துருக்கே நா கூட அங்க அப்ப வரப்பலா அப்டியே கல்ல கல்ல தூக்கி அட்ச்ச மாரி பால தூக்கி அட்ச்ச மாரி ஒரே கச்சா முச்சானு இருக்கு அந்த எடோ
ஆ அ ஃபுல்லா குப்பையா இருக்குமா எனி டைம் தொறந்து இருக்கு யாரு வந்து அங்க வந்து மெயின்டனு பண்ண மாட்டாங்க
ம் ம்
இப்பென்ன பண்ணிருக்காங்க ஃபுல்லா ஒரு நாள் வந்து ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு லைட் லைட்டெல்லா போட்டு ஒரு ஆள வச்சுட்டு இருக்றாங்க அங்க
ஓ
அவுங்க என்ன பண்றாங்கன்னா கொழந்தைங்கள மட்டுந்தா விடுறாங்க பெரியவங்க யாரையு உட மாட்றாங்க நாய்ங்கல்லா அலோ பண்ண வுட மாட்டாங்க
ஓ நாய்ங்க கூட அலோடு இல்லையா
ஆமா அவங்களு அலோ பண்ண மாட்றாங்க கொழந்தைங்க மட்டுந்தா விளாட்ணுன்றாங்க
ஆ
தொறந்துட்டா அவுங்க உக்காந்துக்கறாங்க அங்க பக்கத்துலேயே
யார் வாட்ச்மேனா
ஆமா ஒரு லேடி மாரி
ம் ம் ம் ம்
அவுங்க யாருன் தெரில ஆனா
ம்
ஒரு லேடி என்ன பண்றாங்க தொற கால்ல ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு தொறக்குறாங்க உக்காந்துக்றாங்க
ம்
ட்டுட்டு மத்தியான ஒரு குறிப்பிட்ட டைம்க்கு தொறக்குறாங்க உக்காந்துக்கறாங்க பூட்டிட்டு போயிர்றாங்க நைட்லயு சீக்கிரமா தொ மூடிட்டு போயிர்றாங்க
ஆ
பாருங்க இந்த மாரில்லா மாற்றம் நடந்தா எப்டி மன் மனுஷங்ளால ஏத்துக்க மு
பரவால்ல அதுக்கு வந்து கொழந்தைங்க விளையாற பார்க் பெரிய பெரிய பார்க்கா இருந்தா பரவால்ல அது குட்டியான ஒரு பார்க் அதுல இருக்கறது நாலு சர் க்கசு ரெண்டு இதுதா அதுல போய் நம்ம என்னா பண்ண போறோ அதுல
மோ உக்கார்ற த்துகாச்சி விட்லால்ல அதுக்கு விட மாட்றாங்ளே
இல்ல அப்டி அப்டி விட்டு விட்டுதா எல்லாத்தையு ஒடச்சி வச்சிருக்காங்க ஆல்ரெடி சரி இப்ப ரெடி பண்ணி க்கனால அ அதையு திரும்பியு ஒடிக்கிறதுக்கு வாங்க பயங்க பெரியவங்க ப் பெரியவங்க போனா எதுமில்ல இது இந்த வால் பசங்க தா போயிட்டு போயிட்டு ஒச்சு விட்டு வந்துறாங்க ஆனா அதனால வந்து பெரியவங்கள யாருமே அலோ பண்ண மாட்டார்கள்
இல்லங்க ஆளு இருக்காங்க கூடயேதா அங்யேதா உக்காந்துட்டு இருக்காங்க பெரியவங்க தானே உக்காறாங்க அதுல என்ன அவுங்களு பிரச்சன அப்டினு கேக்றே நானு
ம் ம் ம்
பெரியவங்க தா உக்கார்றாங்க அவங்களு உக்காந்துந்தா இருக்றாங்க அங்க நாய்க்கு ட்டிங்கள உள்ள விட மாட்றாங்க அ இப்ப ஃபஸ்ட்டு ரொம்ப சுத்தமா இந்தது இப்ப குப்ப குப்பையா ஆக்கிட்டுக்றாங்க
ம் ம் ம் அது வந்து இப்ப இப்ப தான ரெடி பண்ணிருக்காங்க போக போக அப்டியே விட்ருவாங்க அது இப்ப சும்மா ரெடி பண்ண அந்த எ அந்த சூடுதா அப்டி இருக்கு அது கொஞ்ச கொஞ்ச அப்டி பழசாவ பழசாவ அப்டியே அது பா துக் உட்ருவாங்க யாரு வேணா போயிட்டு போயிட்டு வரோ இல்ல இல்ல
ம் ஆமா அதுதா
ம்
மரோல்லா வந்து நெறைய இந்தது அதெல்லா கொஞ்ச கொஞ்ச ட்ரிம் பண்ணிட்ருக்காங்க போல
ஓ
ம்
அதா அதா பரவால சூப்பர் பக்கத்துல உங்க வீட்டு பக்கத்துல உன்னொரு பார்க் இருக்கும்ல அங்க போய் அது கொ ஞ்ச தூரமா
அந்த பின்னாடி இருக்க கோர்க்க பார்க் தான கேக்குறீங்க அங்கெல்லா நா ரொம்பலா போ அங்கெல்லா நா போனதே கெடையாது ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி தா போயிருப்பனே நானு
ம் அதயு கொஞ்சோ மறு சீரமச்சா நல்லாருக்கு
அங்க வந்து யாரு வேணா வர்லா அங்கேயே ஆள் இருப்பாங்க ஒரு வாட்ச் வாட்ச்மேன் மாரி ஒரு லேடி அங்கேயே தங்கி அங்கயே இருப்பாங்களே
ம் ம் ஆமா
இங்க அவுங்கதா அங்க இருக்காங்க
அது வந்து ரொம்ப இருட்டா இருக்கு அந்த பார்க் அதையு கொஞ்சோ சரி பண் லைட்லெல்லா லைட்டிங் எல்லா பண்ட்டு கொஞ்சோ இந்த ரொம்ப செடிங்கெல்லா ரொம்ப காடுமா இருக்கு அதெல்லா கட் பண்ணி விட்டா சூப்பரா இருக்கு அந்த பார்
இல்ல அங்க லைட் இருக்குது இவங்க தா போட மாட்றாங்க வேணும்னே ஆஃப் பண்ணி வச்சுக்கிறாங்க
அப்டியா ஏனா போட்டா எல்லாரு வந்துருவாங்க ஜனாமாயிரு வீடு அங்க வீட்லயே தங்கறதுனால கொஞ்சோ
ஆமா டைம் அவுங்கள அனுப்பி வுட்ணு வேற அதுக்கே டைம் ஆயிடுல அதனால வேணும்ட்டே லைட்டு போட மாட்றாங்க அவுங்க
ம் ஆனா நீங்க கம்ப்ளைண்ட் பண்லால
இங்க ஒரு மு எட்டு மணிக் க்ளோ பார் க்ளோசிங்னா ஒரு ஆறு மணி ஏழு மணி சி ஆறு மணி ஏழு மணி அந்த மாரிலா லைட் அவங்க ஆஃப் பண்ணி வுட்டறாங்க ஆள் வரக்கூடாதுன்ட்டு
ம் ம் ம்
அங்கே தங்கறத்துக்கு யார் ஃபர்மிஷன் குடுத்தான் தெரில
அதல்லா தெர்லையே அது வந்து குடுத்துருப்பாங்க முன்னாடி இருந்தவங்க யாராச்சு குடுத்துருப்பாங்க
ம்
அது நீங்க எதாச்சு போட்டு வாங்குங்க அந்த மாரி பண்றாங்க ஒரு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக் முன்னாடி ஆஃப் பண்ண கூட பரவால அது என்ன ஒரு ரெண்டு மணி நேரத்துக் முன்னாடி ஆஃப் பண்றது
ஆமா நா நாலா போமாட்டே அவ்ளோவா அங்கல்லா போனது அதா சொல்றேன நானு இங்க இந்த ஏரியா க்கு வந்தா ஒரு வருஷோ ஆவுது ஆனா நாங்க போயே ரெண்டு வாட்டி தா இருக்கு இங்க எங்க வீட்டு கீ கீழயே இருக்கு அந்த பார்க் அந்த பார்க்குக் கூட நாங்க ஒரு என்ன ஒரு ஒரு நாலு வாட்டி அஞ்சு வாட்டி அப்டிதா போயிருப்போ ஃப்ரீக்வன்ட்டல்லா போக மாட்டோ
ம் ம் ம்
ம் அடிக்கடி போற மாரி அப்டின்னா கொஞ்சொ எதனா பண்லா அடிக்கடி போற து இல்ல நம்ம இந்த பக்கோ அவ்ளோ வரது இல்ல காலைல போனா நைட்டு தானே வருவோ போனோ
ப ம் ஆமா
ஆ அதுனாலயு கூட
ம் பரவால்லை அப்போ செரி விடுங்க ஆச் உங்க இதனா போ மாற்றீங்கன்னா அப்பறோ எதுக்கு யாரும யாருமே உள்ள வுட மாட்றாங்க உள்ள வுட மாட்றாங்க
இல்ல என்னோட அம்மா இருக்காங்கல்ல அவங்க வந்து குட்டிய கூட்டுட்டு போலான்னு நெனைக்கும் போது அவ அப் போகக்கூடாதுன் அப்டியே அமிச்சு வுட்டுருக்காங்க போவாதீங்க போங்க அப்டிக்கா போங்க அப்டின்னு அமிச்சு வுட்டுருக்காங்க ஏ அப்டி பண்ணனு அப்போ
ம் ம் ம் அதா இவக இப்பதா இப்ப ரெடி பண்ணிருக்காங்கள இந்த நாய்க்குட்டி இந்த பெரியவகளா விட்டா அது எதாச்சு கண்டுக்காம ஒடிச்சுட கிடிச்சுட போறாங்க
ம்
நாய் கிய் எதாச்சு கடிச்சு கிடிச்சு விட்ற போது அது ரெண்டு அழுக்கு பண்ணு அதனால மறுக்குறாக போல
ஆமாமா
ம் அதா அதா இருக்கு
தல் அதுக்குலா அதலா பண்ணா கூட கிளீன் பண்றதுக்குன்னு ஒரு ஆள் நிக்கிறாங்க கவர்மெண்ட் சம்பளோ குடுக்குறாங்க இதுக் குடுக்குறாங்க யாரும் பண்ணக் கூடாது எதுவு பண்ணக்கூடாது அப்டின்னா அவுங்க பெருக்க வேண்டிய அவசியமு இல்ல அவுங்களுக்கு ஒரு ஆள் வெச்சுக்க வேண்டிய அவசியமு இல்லல
ஆமா
சேக்குறாங்க ஆள் இரு கீங்க த பாக்குறீங்க அப்பற் நீங்க கரெக்டா அனுப்பி வுட்டுறா அவ்ள்தா செரியாம் போச்சு நீங்க இந்த மாரி யாரு வரக்கூடாது அவுங்கதா வர்ணு இவுங்கதா வர்ணுனா எப்படி
எக்சஸ்சாதா இ இப்ப இருக்குற கவுர்மெண்டெல்லா முன்ன மாரி இல்ல ஏனா அவுங்க இப்ப இப்ப நெறைய இதுவா இருக்குற்னால எப்படி பணத்த சேவ் பண்ணோ அப்டில்லா பாக்குறாங்க இருக்குற தேவயில்லாத வேலயெல்லா கம்மி பண்ணிட்டு தேவயுள்ள வேலைக்கி ஆள வெச்சு இது பண்றதுதா பாக்கறாங்க அதனால கட்ட அந்த கட்டுப்பாடு கொசமாப்ப இருக்கலா
ஆமா அதுக்காகவு இருக்கலா ஆனா வந்து இவுங்க ரொம்ப பண்றாங்கங்கோ
ம் ம் எங்க வீட்டு பக்கத்துல கூட ஒரு பார்க் இருக்கு
ம்
அந்த பார்க்ல கூட நாங்க அப்பல்லா ரொம் அ ஸ்டாட்டிங்லா வந்து ரொம்பவே ரொம்ப ஃப்ரீடமா இருக்கு யாரு வேணா போய் விளால்லா எது வேணா விளால்லா அப்பறோ போக போக வந்து ஒவ்வொரு சில விளயாட்டுதா அலோ பண்ணாங்க சின்ன சின்ன பசங்க கிரிக்கெட் ஆட அலோ பண்ணாங்க அதுக்கப்பறோ செட்டில் கார்க் மட்டு அலோட் பண்ணாங்க அப்பறோ சைட்ல ஒரு ஃபுட்பால் க்ரௌண்டு மாரி அது ஃபுட்பால் க்ரவுண்டில்ல அத் காலி எடோ அது வந்து ஃபுட்பால் க்ரௌண்ட் மேரி பசங்க வந்து விளாடி விளாடி மாத்தினால செரி அந்த அந்த ஓரமா விளாடிக்கோங்க அப்டின்ட்டு அவுங்கள விட்டாங்க அப்யே போவோ போலோ இப்ப இன்னா பண் ட்டாங்க யாருமே பேட்டே உள்ள எத்துன் வர கூடாது அப்டியே ஆயிட்டாங்க அதுக்கப்புறோ கேட்ட பூட்டு சா நடுவுல ஒரு கேட்ட பூட்டிட்டு சைக்கிள் உள்ள வரக்கூடாது அப்டின்ட்டாங்க
அ
ம் அ அதுக்கப்புறோ வந்து அப்டே போகோ போகோ இப்ப இன்னா ஆயிட்ச்சி நாய்குட்டி கூட உள்ள வரக்கூடாது அப்டின்ற அளவுக்கு ஆயிடிச்சு
அது அதுனா கூட பரவால்ல அது கொஞ்ச பெரிய பார்க்கு அதனா கூட பரவால்ல இது சின்ன பார்க்குதா இதுக்கே இப்டின்னா எப்பிடிங்கிறாங் சின்னதுதா இருக்குது இந்த பார்க்கு
ம் அது
அதுனா கொஞ்சோ பெரிய பார்க்கு அங்க வந்து சில பேர் வருவாங்க சில பேர் நறைய பேரு வருவாங்க அவுங்க யாரையு அடக்க முடியாது சின்ன பார்க்கு இங்க நாலு பேரு வருவாங்கன்னா அப்டியே கேட்டு அம்ப்பில்லா அது பெரிய பார்க்கு யார் யாரோ வருவாங்க எதனா ஒண்ணு பண்ணிட்டு போவாங்க அவுங்கதானே பொறுப் ப்பு ஆனா அந்த அந்த பார்க்குக்கு எதுனானா அவுங்க தான பதில் சொல்லனோ அதுக்காக அவுங்க பாப்பாங்க
ஆமா ஆமா
அலோ பண்ணக் கூடாது அப்டிலா சொல்லுவரு சொல்றது யாரு இல்ல அவுங்களே சொல்லுவாங்களா இல்ல மேல எடுத்துலெந்து அந்த மாரி எதானவா
மேல எடத்துலெந்தாதா இருக்கு அவுங்களேல்லா சொல்லிற மாட்
ம்
மேல் எடத்துலர்ந்துதா ஏனா அது வந்து பாப்பாங்க ஏ இவுங்ளுக்கலா அடிக்கடி அப்டின் பாப்பாங்க எதனால ஆவுது பாப்பாங்க அ மாரி செரி பண்ற ம அடி க்கடி ஏ இப்டி ஆவுது அதுக்கு என்ன ப்ரச்சனயோ அத தீக்கதா பாப்பாங்க ஒ இதுதா ப்ரெச்சனயா கிறனாலதா பசங்க வந்து வெளாடி பால் வெளா ம் ஒடைக்கிறாங்களா அப்டி இப்டின் பாத்துட்டு எதுமே இல்ல ஆ நாய்குட்ட வந்து செடிய நாசம் பண்ணுதா இப்ப நாய்க் குட்டியு இல்லேல அந்த மேரி எது எதுல்லா தடங்களே இருகோ அதெல்லா கொஞ்ச கொஞ்சமா இது போண்றே
ஆமா அவுங்கே பண்றதே கரெக்ட்டு அப்பதா நறைய பேரு போ முடியு நிம்மதியா இருந்துட்டு பாத்து பண்ட்டு வர முடியு இதுவே எல்லாரு உக்காந்து இப்ப நறிய பேர் வராங்க உக்காந்து பேசிட்ருக்காங்க சில பேர் வந்து பேட் பால் விள்ளாடி தூக்கி மூஞ்லே அடிக்கிறங்க எப்டி இருக்கு சொல்லுங்க
ஆமா மா ஆமா
அதே மெரி ஃபுட்பால் வெள்ளாடி தூக்கி மூண் பால மு மூஞ்சிலே அடிக்கிறாங்க எப்டி இருக்கு
நாங்களே கூட அப்பலா அந்த பார்க்கல தா வெள்ளாடுவே அந்த பார் ஜன்னலே இப்ப நாங்க தோப்போ போயி வெள்ளாற்றா மேரி இருக்கு இப்போ தோப்புன்னா என்னாவு ஆ மழ வந்துச்சுன்னா ஒன்னுமே பண்ண முடியாது தோப்பு அது நசநச நசன்னு ஆயிடு அது ஒ நடக்கவே முடியாத மாரி ஒரு மாரி ஆயிடு சேர் மேரி
ஓ
இ பார்க்க அங்க கார் போது அங்க ஜால்யா விள்ளான்டோ ஆனா இப்ப எங்க இந்த மழை காலனாலே தோ உள்ளலா போ முடியாது
ம் நா ஆனா அங்க பாத்தே இல்ல அது எப்டி இருக்கு அப்டின்ட்டு
நீங் சோ பாருங்ள அது ஒன்னு ஒன்னு இல்ல அது நார்மலா தா இருக்கு
ம் பேக் சைட் தான அது
புரிய்ல
பேக் சைடுக்கு கொஞ்ச ஸ்டீட்டா நட்ந்து போனா அங்க இருக்குமோ அ
அதேதா அதே ஸ்டைடா போனா
கே ஓகே இருங்க நா அப்றோ ஒங்ளுக் பண்ற
சேரி ச்